ஹலோ நெக்ஸ்ட்டு கால் இது வேண்டா நம்ப இதுல வந்து நீங்க நெறைய பண்ணிட்டீங்ளா சகோதிரி எதோ ஆனா அது ஆல்செக்டிவ் நம்ம போலா இல்ல வே நம்பர் பண்ணுங்க அப்புறம்மா
ஓகே ஓ நெக்ஸ்ட் வந்து வேற நம்பர்ல எது பண்ண சொல்
ஆஹ் ஆஹ் ஆமா ஏன்னா இதுல கொஞ்சோ பிசி ஆயிடுச்சி
உஹம்
உஹம்
ஓகே நா பண்ற
ஹம் செரி ஓகே உங்களது வேற அறிவிமையும் தா அதுல பண்ணுங்க இந்த நேம்ல வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு நீங்க பழைய இதுவ பாத்தீங்கன்னாலே தெரியு ஏ வந்து எத்தன டைம்ஸ் என்டர் ஆயிருக்குனு
ஆமா நீங்க சொல்றபடி பாத்தா எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னுான் நினைக்கிற நெறைய
உஹம் செலா நா வேற தரேன் அதுல வேணா பண்ணணு
ஹம் செரி இல்ல நா வேற ஐடியில இருந்து நா உங்களுக்கு
இல்ல இ இதுல இதுல பண்ணுவ பட் என் நம்பர் வேற தரேன் ச அது வேர பண்ணணு இந்த நேம்ல பண்ணுங்க பட் என்னோடது வேண்டாம் வேற தரே அனுப்புற அத காப்பி பேஸ்ட் பண்ணுங்க ம் சரி வா பேசலாம் வேறயெதாச்சு ஏ எனக்கு இப்பனு பாத்து
நா இப்ப எத்துட்டே நா சொல்றே ஒரு கடிஜோக்
அ அனா அதுக்குள்ளே கூகுளா ஓகே ஆஹ் சரி
ஆஹ்
உம்
ஒருத்தனுக்கு தல இருக்கு வால் இருக்கு ஆனா ஒடம்பு இருக்காது
உம் தல இருக்கு வால் இருக்கு ஒடம்பு இருக்காதா பாம்பா
ஐய்யா
ஆஹ்
அதுக்கு ஒடம்பே இருக்காது அது தின்னாது எதும் பண்ணாது
உயி சரி உயிர் இருக்கா இல்லையா
அதுக்கு உயிர்லா இல்ல
ஓ தல இருக்கு வால் இருக்கு உடம்பு இருக்காது வீடில்லே அ அப்ப வீடில்லாதது தல்ல வாலு
நீங்க நெறைய டைம் அத யூஸ் பண்ணுவிங்க வேற
நா யூஸ் பண்ணுவனா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களா
எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க
தலை பால் தல வால் தல வால் தல வால் தல வால்
நாம்பலா சின்ன வயசுல அத போட்டுதா விளாடுவோமே
என்னடா இது
ஆமா நம்ம வந்து அது வந்து
தலையா போவா இதுப் வா காயின் வச்சு வெளாட்று தலியா பூவா உம் ஹும்
உம் இன்னும் கரெக் ட்டா கரெக்ட்டு தா நீங்க சொன்னது
காயின் வச்சு வெளாட்றதா
ரொம்ப கொல்லாப்சா சொல்டீங்க
காயின் வச்சு வெளாட்றது தலப் பூ ஹெட் டெயில்
நீ கரெட்டு தா சொல்றது பட் அந்த அந்த நேம் மட்டும் சொல்லுங்க மத்தபடி எத்மே சொல்லாதீங்க என்னென்னா நா வெளாட்றது ஆஹ் கரெட்
ஓ ஓ
சேரி ஒரு கோழி ஒரு நாளில் என்னா சொல்றே அடுத்தது ஒரு கோழி ஒரு நாள்ல பத்து முட்டை போட்டா பத்து நாளைக்கு எத்தனை முட்டை வரும்
புரில
ஒரு கோழி ஒரு நாள் ல்ல ஒரு முட்ட போட்டா பத்து நாள்ல எத்தன முட்ட வரும்
ஒரு கோழி ஒரு நாள்ல ஒரு முட்ட போட்டா பத்து நாளைக்கு எ முட்ட பத்து முட்ட
உஹ் செரி
செரி நா உம் இது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் காக்கா
உம்
மரத்து மேலே நின் உம் முட்ட போட்டுச்சான் அது கீழ உழவேலையாம் யான்
கூடைல்ல போட்டுருக்கும்
இல்ல கம் அதான் கட்டில நின்னு போட்டுறு போட்டுச்சு முட்டைய கீழ உழவேல
ஆம்லேட்டெ இருக்கும்
இல்ல இது கொஞ்சம் திணிப்பு கிரிஞ்சா யோசிக்கணும் அந்த முட்ட போடுற இடத்த பேஸ் பண்ணி வரும்
அதுல இருந்து விழவேலியா
ஆஹ் இல்ல
தெரில
காக்கா பேண்டிஸ் போட்ருந்துச்சி
பேம்பர்ஸ் பேம்பர்ஸ் பேம்பர்ஸ் பேம்பர்ஸ் பேம்பர்ஸ்
உம் செரி உம் ஒரு பெரிய மரம்
உம்
சேவல் அது மேல நின்னு லைன்னா முட்ட போட்டுனே இருக்கான் கீழே விழுந்தா எதுவுமே ஆவலயாம் ஏன்
தெரியா
ஒரு சேவல் மரத்து மேல ஏறி நின்னு லைனா முட்டு போட்டுனே இருக்கு ஒரு சேவல்
ஆஹ்
அதான் லைன்னா போட்டுனே இருக்குது ஆனா கீழே தான் விழுது ஆனா ஒடைல ஏன்
அ அப்டியா
உம் இதுவும் சிம்பிள் நாலு ழுத்தி அழுத்தி சொல்லிட்டேன் அதுலயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு யோனிச்சுகோ
தெர்ல பரவாயில்ல சொ சொல்லு
காலேஜ் முச்சு போகே எங்கேயாச்சும் சேவல் முட்டைப்போடுமா ஆனு வாய தெரன்னு கேக்குறே சேவல் முட்டயே போடாது செரி
ம்
செரி செரி ரொம்ப கலாயக்காத
செரி
ம் செரிதான்ங்க பாக்கலாம் ஏதோ கே்கணும்னு வரீங்க தையக்கம்
ஆ அது எப்டி கேட்கணும் தா கேலு
சப்பயூஸ்
எல்லாரும் அடிச்சா எல்லாரும் அடிச்சா வலிக்கும் ஒண்ணு மட்டும் அடிச்சா நம்மளுக்கு வலிக்காது அது என்ன
ஒன்ன அடிச்சா வலிக்காதா
ஆமா ஒன்ன அடிச்சா நம்மளுக்கு வலிக வலிக்காது
ம் காத்து
கரெக்ட்
ஏ போடு தகிட தகிட எப்டி தரமா சூப்பரா செரி நான் ஒன்னு சொல்ற இது ம் கரும்பு தோப்பு
ம்
ஜானை எல்லாம் கரும்பு ரொம்ப புடிக்கும்ல
ஆமா
எல்லாமே அந்த கரும்பு சாப்டுதான் ஒரு யான மட்டும் சாப்பிடலையா யா
அதுக்கு எதோ புடிக்காது போல ஓடிட்டு இருக்கோம்
ஓடல அ அது எப்டி ஓடும் அவ்ளோ கரும்பு தோப்பு நல்லாவ கும்பலா போயிட்டாங்க சாப்ப சாப்டலான்ட்டு
அதுக்கும் நீ இதல்லாம் யோசிச்சு வச்சிருப்ப
யோசிச்சிருப்பல அதான் பதில்லு அதான் பதில்லு நீ சொல்லு நீ சொல்லு நான் என்ன யோசிக்க வேண்டியது இருக்கேன் முன்னோர்கள் சொன்னதுதான் நான் வந்து கத்தின் வந்து உன்ட சொல்
ஆ எனக்கு அப்பல்லாம் முன்னோர்கள் சொல்லவேலைங்க
புரியல
எனக்கு அப்படில்லாம் யாருமே சொல்லவே இல்லைங்க அதான்ங்க எனக்கு பெரியது வே இல்ல
அஹ் எனக்கு என் தாத்தா சொன்னாரு சொல்லு சொல்லு
ஏனுங்க மட்டும் நான் த்துரும் தெரியலை நீங்க சொல்லுங்க
உம் யோசிக்கணும் கொஞ்சமாச்சு அப் இப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் இதைப்பண்ணியாச்சா உங்கள்ட்ட இல்லியா ஏன்னா அதுக்கு சுகர் இருந்துச்சு அதான் சாப்பிடலை இனிப்புல்ல கரும்பு
ஓ எனக்கு சின்ன வயசு லல இதெல்லாம் இது மாட்னாங்க சொல்லுவாங்க ஒரு பையன் ஒரு அம்மா வந்து அது கடையில போயிட்டு எண்ணெய் முட்டை எல்லாம் வாய்ன்ட்டு வர சொன்னாங்களாம் அவன் ஓடி பெய் ட்டு அந்த கடையில போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன வாங்கிருப்பான்
என்ன கடுக்கா அவன் அவன தான் வாங்கிருப்பான்னு நெனைக்கிறேன் கொஞ்சம் கிரிஞ்சா யோசிக்கிறேன் என்னாய்ச்சு
ஒரு அம்மா அந்த பையன போயிட் டு இப்ப அந்த கடையில போயிட்டு முட்டை கடுகு எல்லாமே எவன் என்ன சொல்றாங்க அங்க என்னல்லாம் கேக்கிறாங்களா வேகமா வெங்காயம் தக்காளி எல்லாமே என்னைய வாய்ன்ட்டு வர சொல்றாங்க அவனும் ஓடி போயிட்டு கடையில போயிட்டு இதோ வாங் வாங்க போறான்
முதல்ல காசு வாங்குனானா அவுங்க அம்மா கி ட்ட
அதெல்லாம் வாங்கிட்டான்மா அதெல்லாம் குத்து அமுச்சிட்டாங்க ஓடி போயிட்டு அஹ் கடையில போயிட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பொருள் வாங்கி என்ன வாங்கிருப்பான் ஃபர்ஸ்ட்டு அதுதான் எண்ண வாங்கிருப்பான்
என்னதான் வாங்கிருப்பான்
இல்லை இன்னும் ஈசிதான்
உங்க அம்மாவை வாங்கியிருப்பானா
என்ன யோசி தீ நல்லா
கேக்குறே பாரு ஏன்னா அவுங்க அம்மா என்ன வாய்ன்ட்டு வான்னாங்க சோ அதனால அவன் இப்டி யோச்சு அவுங்க அம்மாவ வாய்ன்டு வந்துருப்பா
நீ கூட எவ்ளோ பெரிய ஆள் நீ ரொம்ப பெரிய ஆள் நெனச்சு நா வேர உனக்குமே இதல்லா தெரியுன் சொல்ட்டு வேர நெனச்சுனுந்தெ சே போ
ஆ அ என்ன கடுகா ஃக்ளூ குடு நா ஃக்ளூ குடு
நா எப்பயோ சொல்றே என்னோட் டே பாத் என்னோட இதுவுலே நீ சொல்றல என்துலேயுருக்கு ஒரு பைய ஒகே ஒரு அம்மா ஒரு பைய அவுங்க அம்மா வந்து முட்ட கடுகு என்னல்லா சட்றா இ மா வாங்கிட் வாடான் சொல்ட்டா அவங்கிட்ட சொல்றாங்க அவனு ஓடி போயிட்டு இ மா கடைக்காரகிட்ட போயிட்டு ஃபஸ்ட் என்ன வா என்ன பொருள் வாங்குவா என்ன பொருள விட என்ன வாங்குவா ஃபஸ்ட்டு கடைக்கு போனோனே என்ன வாங்குவா
வாங்கறதுக்கு என்ன இருக்கு காசுதா குடுப்பா
ஓ நீல்லா கடைக்கு போயிட்டு காசு குத்ததுக்கப்புறதா எல்லாத்தையு வாங்குறது இல்
இல்ல பொருள் வாங்குவ கடுகு வாங்குவ கடுகு தான அவ் அம்மா ஃபஸ்ட்டு சொல்றாங்க
ஏய் இப்பயோ நா சொல்ற அவுங்க அம்மா வந்து முட்ட கடுகு எல்லாமே வாய்னு வர சொல் சொல்றாங்க இவனு ஓ ஓடி போய்ட்டு சொல்றா உ
முச்ச வா
ம் வா
ச்சுவாங்குவோ
எத்தினுவாட்டி ஓடி போயிட்டு ஓடி போயிட்டு எத்தன வாட்டி தா ஒனக்கு சொல்றது வாங்குவா வாங்குவா வாங்குமா ஏய் அதுவு நா சொல்ட்ட பொருள்ளா விட்றா அவ ஒன் வாங்குவா அவளதா நா சொல்ட்ட இதுலயே உனக்கு தெரி
ஆஹ் இல்ல இல்ல இது நா நெறைய வாட் த்தி நா கேள்விபட்ருக்க கொஞ்ச டக்குன்னு நாபக வர்ல
ஓ இதேதா எ சின்ன வயசு சுலந்து இததா சொல்லி சொல்லி என்ன வளத்தாங்ளே எ வீட்லலே எ அண்ணனே இததா சும்மா சும்மா வந்து சொல்லி ஏமாத்தினுருப்பா என்ன
சேரி நா நெக்ஸ்ட்டு கவுண்ட்ருக்கு நெக்ஸ்ட்டு கா நெக்ஸ்ட்டு இது பண்ணுங்க அப்பறமா சந்திப்போ பாய் பாய்